சொல்லுங்க
ஹலோ
ஹாய் சிஸ்டர் எப்டி
ஹலோ ம் நல்லாருக்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா பச ஸ்கூல் போய்ட்டு வந்தாச்சா
ஆ வந்தாச்சு சிஸ்டர் உங்க பசங்க
சொல்லுங்க அ ஸ்கூல் போயிட்டு வன்ட்டாங்க ஆ நல்லாருக்காங் ங்க ஸ்கூல் போய்ருக்காங்க இப்ப டியுஷன் அனுப்பனு ம்
ஆ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சிஸ்டர்
அரேஞ்சு தாங்க அரேஞ்சு தா
நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா ஹ ஆ அரே ஜ் மேரேஜ் தாங் சிஸ்டர் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்ளா இல்ல ஒர்க்கிங் பசனா
இல்ல இல்ல ஹோம் மேக்கர் தா நீங்க ஹோம்மேக்கரா
ஸ்டர் இல்ல நா இதுக்கு முன்னாடி வன்ட்டு நா ஆக்சுவலா ஒரு நஸ்ஸு ஒர்க் போயிட்ருந்தே இப்போன்ட்டு குட்டி பைய இருக்கறனால ஒர்க் போல வீட்லதா இருக்க வீட்லயே வன்ட்டு ட்ரெஸ் சேல் பண்ணிட்ருக்கே
ஓ ட்ரெஸ் சேல் பண்றிங்ளா
அப்றோ என்ன லன்ஞ்ச்சு சமச்சிங்க ஆ ஆ என்ன சமச்சிங்க சிஸ்
ப்டி போவீங்ளா இன்னைக்கு சாம்பாரு உருளக்கெழங்கு அப்பளம் நீங்க
ஆ நா வன்ட்டு ஆர்ட்ரு போட்டு சாப்ட்டே சிஸ்டர் கொஞ்சோ ஓடம் சரில
ஓ அப்டியா சரி
ஹலோ ஆ கொஞ்ச ஒடம்பு சரில சிஸ்டர் அதனால ஆர்டர் ஸ்டொமக் பெயினு அதனால
ஓகே ஓகே இப்ப பா பரவாலயா
ஆ இப்ப பரவால்ல சிஸ்டர்
ஓகே ஓ
அங்க மழயா சிஸ்டர் நீங்க இருக்கிற பிளேஸ்ல ம் சொல்லுங்க நீங்க என்ன டாபிக் பேசலாம்ட்டு ஆமா மழ தூறிட்ருக்கு
இங்க செம்ம வெயில் அடிக்குது மழயே இல்ல நேத்தாவது கொஞ்ச இருந்துச்சு இன்னைக்கு
ம் நீங்க எந்த டிஸ்டிக்ன்னு தெரிஞ்சுக்கலாமா
ஊர் பேர்லா சொல்லக்கூடாது சொல்லிருக்காங்ளே ஊர் பேர்ல
இல்ல ம் அதனால தா அதனால தா இல்ல இல்ல ம் ஸ்ட்ரீட் நேம்மு இந்த மாரி சிட்டி சொல்ல கூடாது டிஸ்டிக் சொல்லல
நா நா மா தமிழ்நாடு தா
ம் ம் ம் ஓகே நெக்ஸ்ட் சிஸ்டர்
அ நீங்க நீங்க என்ன நல்ல என்ன நல்லா சமை
ம் நா ஸ்பெஷலா எனக்கு குக்கிங் வந்துட்டு அவ்வளோவா வராது நார்மலா அப்டின்னா இந்த ஸ்வீட் ஐட்டம் வந்துட்டு நல்லா சமைப்பே இந்த போலி இந்த மாதிரி
ஸ்வீ ஆ ஓகே
ஆ அந்த மாதி ரி எல்லா வரு எல்லாமே சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு
ஓகே ஓகே
உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டு இல்ல ஃபேவரட் மூவி ஆக்ட் அந்த மாரி சொல்லுங்க
எனக்கு ஃபேவரெட் ஃபுட் எல்லாமே பிரியாணி பிரியாணி நல்லாவே செய்வ
ம் ஃபேவரட் ஆக்டரு
ம்
ஹலோ
அப்படி தா ஃபேவரட் ஆக்டர் லா அப்டி
ம் ம் எதாது எனக்கு தனுஷ் பிடிக்கு
அப்டியா தனுஷ் ஃபேனா நீங்க சரிதா
ஆமா ஸ்கூல் படி கக்கிற அப்ப இருந்து இப்போ கல்யாண ஆகி ரெண்டு அவர் நடிச்ச மூவி ஃப்ரீ மூவி ரொம்ப புடிக்கு பேவரட்
ஓ அப்டியா சரி சரி ஓகே கே
எல்லா படமும் புடிக்கும் ஃபேவரட்னா
ம்
ஆ எல்லாமே பாத்துருவ
ம் அ சிஸ்டர் சொல்லுங்க நீங்க ஃபெஸ்டிவலுக்குல்லா என்ன மாதிரி ட்ரெஸ் கலெகஷன்ஸ் சுஷ் பண்ணுவிங்க
ம் நானே ட்ரெஸ் செல் பண்றன்ல்ல அதனால என்னுடைய கலெக்ஷன் நியூவா எது வரு தோ அத ஃபர்ஸ்ட் வியர் பண்ணிடுவ ஆ ஆமா எல்லா டிரரெஸமே வியர் பண்ணுவ எனக்கு ஃபேவரட்டா எது புடிக்குதோ இல்ல இல்ல அப்டி எல்லா இல்ல குடுத்துடுவ நா ஆசைப்பட்டு எடுத்துட்டு இருக்க இருக்கற கூட கேட்டிருக்காங்க குடுத்துருவ ஃபர்ஸ்ட் சேல் தா முக்கிய
ம்
ஆனா நா எடுத்துக்கிற பீஸ் தா வந்துட்டு நெறைய கே ட்ப்பாங்க நெறைய அதுதா மூவும் ஆகு
ஓ அப்டியா அப்டி என்ன கலர்லா
ம்
நீங்க நல்லா டிசைன்ஸு
ஆ டிசைன் வந்து இ நா வெரைட்டி வந்து யாருகிட்டயு இல்லாத மாதிரி இருக்கணும் அப்டி சொல்லிட்டு எல்லா ஒரே பேட்டன் ஆ வச்சிருக்கிற மாதிரி எல்லா போட மாட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் கலரும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இந்த நெறைய இந்த இங்கிலீஷ் கலரு லைட் கலரு இந்த ஆப்போசிட்ஸ் வேர் பண்ற மாதிரி அப்டிதா போடுவ ஒரு ட்ரெஸ் போட்டா நீ எங்க எடுத்து ன்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஒரு த்ரீ டூ மெம்பர்ஸ்னா கேட்கணு அந்த மாதிரி
ஓ அந்த மாதிரி செலக்ட் பண்ண அப்ப இப்ப லாஸ்ட்டா ஃபஸ்டிவல் என்ன எடுத்தீங்க அப்போ சாரியா சுடிதாரா
ம் லாஸ்ட் ஃபெசிஃபிகல் சாரி லாஸ்ட் செ பெஸ்டவல் வந்துன்டு சாரிதா எடுத்த இப்போ டூ டேஸ் ஆச்சு எங்க ஹஸ்பண்ட உடைய தம்பிக்கு மேரேஜ் ஆச்சு அப்போ எடுத்த
ம் ம்
அதா லாஸ்ட் ஸ ஃபெஸ்டிவல் ஆ ஆமா
சீக்வன்ஸ் டிசைனர் சாரீஸ் மாதிரி
இல்ல இல்ல சில்க் சாரி தா எடுத்திருந்த ஆனா வந்துட்டு கலரும் டிஃப்ரெண்ட்டா மயில் கலர் அந்த மாதிரி தா எடுத்த ஆப்போசிட் வன்ட்டு பிங்க்கு இல்லாம பர்புள்ளு மிக்ஸ் ஆகாம ஒரு கலர் ரெண்டுமே சேந்த மாரி இந்த டூ டோன் ஃபேப்ரிக் இருக்கற மாரி
ம் ஓ வெக்கேஷன்லா போயிட்டு வந்துட்டுடிங்களா
நீங்க பட்டு எல்லா வன்ட்டு நெய்வாங்கல்ல சேரி
ஆமா
அவுங்ககிட்ட நூல் வன்ட்டு அந்த நாங்களே நூல் வன்ட்டு கஸ்ட்மைஸ் பண்ணீ வாங்கிட்டோ அனா சவன் தௌசணுக்கு தா எடுத்த அனா ஆ ஆமா ஆஹா அவுங்க வெச்சிருப்பாங்க கலர்ஸ் எல்லாமே நம்ம ஆப்போசிட் வன்ட்டு இந்த கலர் க்கு எனக்கு இது வேணு இது பாடர் வேணு நீ வன்ட்டு ஹோல் பாடி வேணு அப்டின் சொல்லா நெஞ்சு குடுக்குறாங்க இளம்பிள்ளைையில தா போயிட்டு வாங்கிட் வந்தோ எதோ ஒரு
டிசைன்ஸ்ஸு நீங்க சொ
ஊரு ஒவொரு ஸ்ட்ரீட் நேம்மு ம்ம் டிசைன்ஸ்ஸு நம்ம சொல்றது கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கறாங்க
ம்
அனா ஒரு சில டிசைன்ஸ்க்குகல்லா வன்ட்டு ப்ரைஸ் கொஞ்சோ அதிகோ தா அவங்க கால் வன்ட்டு கீழ இது பண்ணீ தட்டி அந்த டிசைன்ஸ் போட்டு தான குடுக்கணு ஆமா அதுக் தகுந்த மாரி வன்ட்டு பிரைஸு வேரியேஷன் ஆவூ நம்ம ஒரு ம் சிம்பிள்டிசைன் சொன்னா அவ்ளோவா இருக்காது கொஞ்சோ வ் வெரைட்டி வேணு அப்டின்னா அந்த மன்த் நறைய இப்போ ட்ரெண்ட் ஆயே இருக்கு ம் ம் குடுக்கறாங்க
அப்போல்லா சொல்லிட்ருந்தாங்க அதிக காஸ்ட்டு பொண்ணுக்கு எடுத்தா மட்டுந்தா
ம்
ஆ நா வன்ட்டு ஒரு நிம் ஸ் ஆ எடுத்து பேசுங்க இன்ன ம் ச ங்கு பூ அப்டின்ட்டு சொல் வாங் பாத்திங்ளா பிளவர் மாரி இந்த ரெயின்போ ட்ரீ மாதிரி எல்லா இருக்குமே இந்த சை ஆ எப்டி சொல்றது கோல்டன் முட்டாஸ்ல ஆ இல்ல மயில் கலர்ல ஆ டிசைன் வன்ட்டு அந்த மாதிரி தெச்சுக்கிட்ட முன்னாடி உருவோ அந்த அந்த அன்னம் அந்த ஃப்ளவரு இசன்ட் அந்த மாரி போட்ருக்க
ஓ சேர் சேர் நல்லா நல்ல மாடலாதா இருக்கு ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே வுஸ்ஸலா பிளவுஸாவே தெஸ்டிங்களா
இல்ல சேரிக்கு ஆரி ஒர்க் போட மாட்ட அது வன்ட்டு ஆ எப்டி சொல்றது பீட்ஸ்சு வன்ட்டு ஓவர் காஸ்ட் கொடுத்து போட்டா ஒ ஓகே நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் போடுவோ வேற சேரீஸ்லா போட்டுக்லா இதுவே சில்க் சாரி இல்ல அதுவு வன்ட்டு அந்த பாடர் எல்லா தெரியணு அந்த அன்னம் ஃப்ளவர் எல்லா தெரியணுன்றதுக்காக தா பிளவுஸ் எல்லா கஸ்டமைஸ் பண்றது ஆப்போசிட்டா அதுல ஆரிஓர்க் போட்ட தெரியாது இல்லிங்களா நார்மலா ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் கிட்ட பஃப் குடுத் த்துட்டு ஆ ஆ அந்த மாரி தச்சுக்கிட்ட ஃளேஸ் வச்சு டீசன்ட் லுக்கா தச்சுக்கிட்டே அதா சேரீ நம்ம கிராண்டா எடுத்துட்டோஇல்ல பிளவுஸ் எதுக் கு ஒர்க் இப்டி சிம்பிளா எடுத்தா பிளவுஸ் ஒர்க் பண்ணி போட்டுக்கிறது அந்த மாரி ஆப்போசிட்டா
கிராண்டா இருக்கு ஆமா கரேக்ட் தா
ஆமா இல்ல நா நார்மல் சில்க் சாரியு வெச்சிருக்கே ஆ இந்த இந்த மாரி சேரீ இந்த கல்யாணி காட்டன் சாரீ அந்த மாரி சாரீஸ் எல்லா இருக் க்கும்மோது இந்த தௌசண்ட் புட்டா ஸேரி அந்த மாரி இருக்கும் மொதெல்லா ஸேரி பாத்தா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாரி ரேஞ்ச் தா இருக்கு ஆனா கட்னா ஒரு ஃபை தௌசண் டென் தௌசண் ரேஞ்ச்ல இருக்கற மாரி பிளவுஸ் ஒர்க் பண்ணி போட்டுப்ப சாரி தௌசண் தா இருக்கு பிளவுஸ் வந்துட்டு ஆ லுக் க்கு அந்த மாரி வரு ஆப்போசிட்டா
ம் செரிங்க சிஸ் ஓகேங்க சிஸ்டர் பாருங்க ஒர்க் பாருங்க
ஆ ஓக்கே ஓகே ஓக்கே தேங்க் யூ பாய்